ஆ கேக்குதா தோழரே
ஆ ஆ தெளிவ சொல்லுது ஆ கேக்குது தோழரே இப்ப வந்து நம்ம என்னா பேச போறோம்னா எ எஜுகேசனுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி அதாவது இந்த கல்வியின் முக்கியத்தரத்த பத்தி பேசலா தோழரே
உம் ஆமா தோழரே இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னே சொல்லலா டாபிக்னே சொல்லலா ஏனா வந்து பாத்தீங்கனா நெறய பேருக்கு வந்து இப்ப வந்து படிப்பறிவு வந்து இருக்குறது இல்ல அதுலயும் வந்து பாத்தீங்கனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்டினா பெண்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்றம் வந்துட்டு அவங்கள படிக்க வந்து விட மாட்டாங்க ஒரு எட்டு ஆ இப்ப வந்து படிக்க அது வரைக்கு படிக்கிறதே அவுங்களுக்கு எல்லா பெரிய விஷ்ய அ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்றோ அவுங்க வந்து திருமணபண்ணி வெச்சுருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அ அவரு வந்து வேலைக்கு போய்ருவாரு அது சரி ரைட்டு் ஏதோ ஒரு கூலி தொழில்னாலு போயிருவாரு அ ரொம்ப பெண்களுக்கு வந்து படிப்பில்ல அப்டிங்கும் போது நாளைக்கு அவுங்களுக்கு குழந்தையாக சரி அப்டீனா அந்த கொழந்தைக்கு வந்து அவுங்க அப்ற எப்டி படிக்க வெப்பாங்க அ அப்ப இவுங்க ஜென்ரேஷனே வந்து சரியில்லங்கம்போது இவுங்க எப்டி அந்த கொழந்தைக்கு இப்ப நா வந்து பாத்தீங்னா ஒரு டபுள் டிகிரி படிச்சிருக்கே இப்ப எ கணவர் வந்து படிக்கல அப்டின்னாலும் மே அவருக்கு பதிலா நா படுச்சிருக்கேங்கறதுனால என்னால வந்து குடும்பத்த வந்து இது பண்ண முடியு அப்போ வந்து என்னோட குழந்தைகளும் சே இதே அவுங்களும் வந்து கொஞ்ச எஜுகேட்டட தா இருக்கு ங்க ஏன்னா ஒரு படிப்பு பின்னு ஒரு இத பத்தி நமக்கு தெரியு ஒரு வீட்ல இருவருமே படிக்கல அப்படிங்கும் போது அவுங்களோட ஜென்ரேஷனும் அப்ப எப்டி இருக்கும் அவுங்களுக்கு வந்து படிப்பு பத்தி பெருசா தெரியாது அ அப்ப வந்து அவுங்க பள்ளிக்கூடத்ல படிக்ற வரைக்கு ட்லயும் சரி வெளிய வந்ததுக்கப்றொ அவுங்களுக்கு சொல்லி தர அளவுக்குமே வந்து இருக்காது த ச அவுங்க வீட் லயு யாரு இருக்க மாட்டாங்க இல்லெங்ளா அ இதே வந்து அந்த அந்த குழந்தை க்கு வந்து இதே சகோதரி சகோதரன் அந்த மாரி இரு ங்கும் போது அந்த மொதல் கொழந்தயாது எதாவ் சொல்லி குடுக்க ட்ரை பண்ணு இதுதா எ ஸ்கூல்ல சொல்லி குடு க்காங்க த்தது எனக்கு தெரியு இதுது படி அப்டின்னு அதுக்கு தெரிஞ்ச வரைக்கு சொல்லி குடுக்கு அ இவங்க வந்து இதே அந்த பேரண்ட்ஸ் வந்து தானே படிக்கல நீ வம்‌ நீ மட்டு எதுக்கு படுச்ட்டு ஒரட் டம்பதொ பத்தாவ‌ர படிச்ட்டு எ கூட வந்து வேல பாரு அப்டின்னா அ து அவ்ளவ்தா அதோட முடுஞ்சு போச்சு இல்லெங்ளா அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க ஆனா இப் ப இருக்குற ஒரு அப்பல்லா வந்து பாத்திங்னா ஃபோனு அந்த மாரி எதுவ்மே டெக்னாலஜியல்லா கடையாது ஆனா இப்ப வந்து பாத்தீங்னா டெக்னாலஜில்லா ம எதுவ்மே பண்ண முடியாது இல்லெங்ளா தோழரே இப்போ படி
அதாவுது இந்த எஜுகேஷன் நாலேஜ் வந்து எதுக்குன்னா பேசிக் க வந்து தெரிஞ்சுக்குறதுக்கு அதாவுது நாகரீகமா இருக்கட்டு அந்த ஃபோன் பேசுறதா இருக்கட்டு அட்லீஸ்ட் இப்போ வந்து எனக்கு தெருஞ்சவுங்க வந்து எங்க மதரே இருக்கட்டுமே அவுங்க அவ்ளொவா படிக்காத காரணத்துனா வந்து எல்லாத்துக்கு வந் து நம்மள நம்மளே கேட்டுட்ருப்பாங்க இந்த வாட் ஸப்ல வந்து இந்த மெ செஜு வந்துருக்கு இது என்னனு கெ பாரு இதெல்லா எதுனா மெசேஜ் சென்ட் பண்றதா இருக்க ட்டு ஃபோட்டோஸ் எதுனா சென் பண்றதா இருக்கட்டு கொஞ்சொ எஜுகேட்டடா இருந்தாங்கனா இது அன் அதாவ்து ஆ அவார்னஸ் இருந்ததுனா கொஞ்சொ மாவ்து வந்து அவுங்க வேலய அவுங்களே செய்வாங்க இப்ப வந்து முழுக்க முழுக்க வந்து எஜுகேட்டட் எதுக்கு தேவப்படுதுன்னா இப்ப வர காலத்துலல்லா வந்து ஃபுல்லா ஏ ஐ டெவலப்மெண்ட் ஆவுது எல்லா ஃபோன்லதா நோன்றாங்க முக்கால் வாசி அதுனால வந்து கொஞ்சமாவ்து படுச்சிருந்தாங்கனா அவுங்களுக் புரியு வர காலகட்டத்துல புரியாத பச்சத்துல வந்து நறைய ஏமாத்துறது ஃபராடு அதாவ்து இப்ப நம்ம நெறைய பாக்குறோ இப்ப நம்மளுக்கு வந்து கால் பேசுறதா இருக்கட்டும் மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டு அவுங்க வந்து நாங்க இந்த மாரி பேங்க்லந்து கால் பண்றோ வெரிஃபிகேஷன்காக ஓ டி பி நம்பர் சொல்லுங்க கார்டு நம்பர் சொல்லுங்க அதாவ்து எஜுகேட்டட் இரு க்குறவ்ங்க வந்து அது தெருஞ்சுப்பாங்க அதாவ்து வந்து ஓகே இந்த மாரி எனக்கு தெரியிது இவுங்க வந்து நம்மள இது பண்றாங்க இல்லன்னா நா ஒரு டைரட் பேங்குகே போன் பண்ணி நம்ம கேட்ருவோ எதுவா இருந்தாலு புரியுதுங்ள தோழரே அது எஜுகேட்டடு இல்லாதவங்கனால பண்ணுவங்கனா ஓகே இவுங்க வந்து வெரிபிகேஷன் அதெலா சொல்றாங்க அப்டினு சொல்ட்டு நம்பிக்கையா வந்து அவுங்க சொல்லிடுவாங்க அப்றமா வந்து இந்த அவுங்களுக்கு நடக்குறதா இருக்கட்டு நம்ம சொல்லறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கே தெரியு அப்பறமா என்ன நடக்குனு சொல்லிட்டு இந்த போனே இது பண்றதா இரு ட்டோ அது தெரியாத்தனமா அவுங்க சொல்லுவாங்க ஏனா வந்து அந்த அ அ அவேர்னஸ் இல்ல அவுங்களுக்கு சொல்ல போன அதுக்காக கொஞ்சமாது எழுஞ் எஜுகேட்டடா இல்லனா கூட இப்போது வளர்ந்து வர காலத்ல வந்து நம்ம கொஞ்சமாது படிக்கிறதா இருக்கட்டு கொஞ்சமாது கத்துக்கலா அத பத்தி அவேர்னஸ் வந்து கொஞ்சோ கத்துக்கிட்டோ அது வந்து ஃபயூச்சர்ல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதாவது இப்போ ஒருத்தங்க இருக்காங்கனா அவுங்க வீட்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்கனா அவுங்க பாட்டி வந்து படிக்கலனா அவுங்க பேரே வீட்ல இருப்பானாச்சி போகல அவுங்க பாக்ரோ அவுங்க பாக்ரோ ரெண்டு பேரு வேலைக்கு போயிட்டாங்கனா வீட்ல வந்து அவுங்க பாட்டிதா பாத்துக்கணு எதுவா இருந்தாலு சொல்லி தரதா இருந்தாலு பாட்டி தான சொல்லி தரணோ அதனால வந்து எஜுகேட் கா இருந்தாங்கனா அந்த பைய வந்து அந்த அந்த பொண்ணா இருக்கட்டு அந்த பையனுகா இருக்கட்டு கொஞ்சோ சொல்லி வளப்பாங்க இந்த மாரி இது பண்ணனுப்பா அது பண்ணனுப்பா அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சமாவது வந்து இல்லன்னா கூட வர காலத்ல வந்து ஒரு ட்ரை பண்லா அத கத்துக்குறதுக்கு காது அதுதா என்னோட தாட்டு
உம் கண்டிப்பா தோழரே ஆமா நீங்க சொன்ன மாரி நம்ம வந்து சில பேசிக்கான விஷயங்களுக்கு இப்போ வந்து பாத்திங்னா அந்த ஏ பி சி டி வந்து எப்போமே மாறாது இப்ப இப்போ வந்து நெறய ஒரு சிஸ்டம் வருது எஜுகேஷன் சிஸ்டமே வந்து எப்டி போனாலு சின்ன கொழந்தைகள இருக்கு போது இந்த எழு சின்ன கொழந்தைகள இந்த ஏ பி சில வந்து மாறாது இல்லைங்ளா நம்ம வந்து எப்டி வந்து நம்ம படிச்சோ இருந்தமோ அதே ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் தா சோ வந்து வ வ வள இப்ப வளர மேபி அவங்களுக்கு வேற ஒரு கல்வி வருது வேற சி பி எஸ் யில போட்டு படிக்கிறாங்களோ மெட்ரிகோ ஸ்டேட் போர்டோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து புத்தகங்கள் மாருமே தவர சின்ன வயசுல நம்மலால எதுவு சொல்லி கொடுக்க முடியமோ அத வந்து நம்ம சொல்லி கொடுத்தறோ பெருசாக பெருசாக ஒரு டெக்னாலஜியா ஆகட்டு ஒரு கம்ப்யூட்டராகட் டு இப்ப நானே வந்து பாத்தீங்கனா மூணு வருஷ இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆட்டோமொபைல இதுல வந்து வேல பார்த்த இண்டஸ்ட்ரில அதுல வந்து பாத்திங்கனா இந்த இருக்கிற எல்லா காருமே எனக்கு கத்துப்படி ஆட்டோமொபைல இருனால ஒரு பதினெரு மாசோ நா வேல பார்த்தே என்னன்ன எனக்கு தெரியாத காரே கெடையாது சின்ன மாருதி எயிட் ஹண்டரட்ல இருந்து வாஸ் இப்போ என் மிஷிபிஷி எல்லாமே எனக்கு தெரியு ஆனா இப்ப வந்து பாத்திங்கனா விட் ன்டு வரைக்கு யோசன இந்த மூணு வருஷத்துக்கு அப்றோ கிட்டத்தட்ட ஆம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கு இங்கயு வேல பார்த்தே மூணு வருஷம் பழயிருச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷோ ஆனாலுமே இந்த மூணு வருஷத்துல எத்தன கார்கள் வந்து வந்திருக்கு அத பத்தி வந்து எனக்கு கேட்டா தெரியாது ஏன் அப்டின்னா நா அந்த ஃபீல்டுல இல்ல இல்ல அந்த இது அப் டேட்ல இல்ல அப்டேட்ல இருந்த வரைக்கு எனக்கு தெரியாமருக் துரும்பு கூட நகராது ஒரு ஆ ஒரு அழாயவீலோட வெல வந்து ஒரு அழாயி வீலோட வெல வந்து அப்பவே அஞ்சாயிரோ ரூவா மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன்னோடது அ இப்போ வந்து பா பத்தீங்கன்னா அதுஎப்போனு எவ்ளோ இருக்கு கேட்டா எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஆனா நா வந்து ஆன் நா மொபைல் இண்டஸ்ட்ரியில படிச்சது கிடையாது நா வேலை பார்த்தது அதுலங்கிறனாலே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது ஆனா இப்போ வந்து இந்த அப் வீட்ல நா இல்லாதனால அத பத்தி தெரியாதனால எனக்கே வந்து நெறைய கன்ஃபியூஷ ன் ஆனா என் கணவர் வந்து அது பத்தி அவருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கறனால தெரிஞ்சு வச்சு ருக்காரு. மார்க்கெட்ல என்ன வண்டி வருது என்ன பிராண்ட் இருக்கு எல்லாமே தெரி்ஞ்சு வச்சுப்பாரு. சொன்ன மாரி இப்போ ஒரு டெக்னால ஜி வருது ஒரு ம சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ல ஒரே நாட்டமா இருப்பாங்க. மொபைல் ஃபோன்ல என்ன பிராண்டு முன்னா டி வந்தாலு அது பத்தி ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. சிலவங்க லேப்டா ப் சொன்ன மாரி ஒவ்வொருத்தவுங்க ஒவ்வொரு இது மேல ஈர் ப்பு அந்த மாரி ஈர்ப்பு இருக்கும் போது அது பத்தி வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மேல இருக்குற ஈர் ப்பும் இன்னொரு பக்கோ வந்து கல்வியுந்தா. அவங்களுக்கு அந்த படிக்கத் தெரிஞ் சா அந்த கல்வி இருக்கறனாலதா. அவங்க தமிழ்ல படிக்கிறாங்களோ இங்கிலீஷ்ல படிக்கிறாங்களோ ஏதோ ஒரு பிளால ஆனா வந்துட்டு அவங்களுக்கு படிக்க தெரி யுது இல்லைங்களா படிக்க படிச்சு இதுதா அதுல போட்ருக்குன்னு தெரியுது. சோ அதனால அதனால குழந்தைகள வந்து சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க குழந்தைகள பெருசா நம்ம படிக்க வச்சோ அப்டின்னா அவங்களு க்கு வந்து வருங்காலத்துல எதுமே வந்து ட்டு இருக்காது படிப்புல எல்லாமே போயிரு அப்டின்னா அது உண்மதா ஆனா வந்து குழந்தைகள வந்து பா த்தீங்கன்னா நல்லா படிக்கிற கொழந்தைக எங்க இருந்தாலு நல்லா படிக்குங்க. அது வந்து உங்களுக்கு அரசு பள்ளியாக ட்டும் மெட்ரிக்குலேஷன் பள்ளியாகட்டும் சி பி எஸ் இ பள்ளியாகட்டும் சி பி எஸ் இ ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து காசு கேப்பாங்க ஃபீஸு மெட்ரிக்ல வந்து பாத்தீங்கன்னா அத விட கம்மியா இரு க்கு உங்களுக்கு ஸ்டேட் போர்டுங்கும் போது ஆ ரொம்ப ரொம்ப கம்மிதா ரொம்ப ஸ்டேட் போர்டுங்கும் போதுலா ரொம்ப கம்மிதா. நா வந்து பாத்தீங்கன்னா என்னோட கல்வி வந்து பத்தாம் வகுப்பு பதனொன்னு பன்னெண்டு இது மூணுமே அரசு க பள்ளியிலதா என்ன போட்டாங்க. குடும்ப சூழ்நிலை அப்ப சரியில்லாதனால அது இப்ப வந்துட் டு அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நா கல்லூரி படிச்சது ஒரு நல்ல காலேஜுதா அதுக்கப்புறோ வந்துட்டு ஹையர் எஜுகேஷ ன் போட்டது ஒரு நல்ல இதுதா இதே வந்து நா இ தாவே பண்ணிட்டே. இப்ப திருமணம் எல்லா ஆனதுக்கு அப்புறமு நீங்க காலேஜ் எங்க முடிச்சங்கன்னுதா கேப்பாங்களே தவிர எந்த ஸ்கூல்ல நீங்க கா இது பண்ணீங்கன்னு கேக்க மா ட்டாங்க இல்லைங்களா நா வந்து டென்த் லெவன்த் டுவெல் த்தல்லா எங்க படிச்சீங்கன்னு கேக்க மாட்டாங்க. சோ அந்த அரசு பள்ளிங்கறது நெறைய பேர் இழிவா நெனச்சிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கு அந்த மைண்ட் செட் நெறைய பேத்துக்கு மாறல. அதல்லா மெட்ரிகுலேஷன் இருக்காது இது இருக்காது ஸ்டேட் போர்டு இருக்காது நல்லா சொல்லித் தர மாட்டாங்க. இங்கிலீஷ் மீடியம் எல்லா இல்ல அப்டிங்கிற மாரிதா நெறைய பேர் நெனைச்சிட்ருக்காங்க. ஆனா முழுக்க முழுக்க தவறு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுங்கும் போது அந்த எடத்துலயு வந்துட்டு நமக்கு வாழ்க்கைய சொல்லி தர்றது அதுதா. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் நா நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டே அது சொல்றது எப்டி சொல்றது வாழ்க்கைக்கு தேவையானத நெறைய கத்துக்கிட்டே. ஆ அதுல ஒரு முக்கியமான விஷயம்னா வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேத்துக்கு சிங்கிள் பேரண்ட் எல்லா இருக்காங்க. நா நா என்ன நெனைப்பேன்னா மெட்ரிகுலேஷன்ல இருக்கறவரைக்கும் அம்மா அப்பாதா கொண்டு வந்து வளத்துவாங்க கொழந்தைகள சோ அம்மா அப்பாவ இந்த உலக த்துல எல்லாத்துக்குமே இருப்பாங்க அப்டிங்கற மாரிதா நா என்னோட மைண்ட் செட் அப்பல்லா இருந்துது ஒரு எட்டாம் வகுப்பு ஒம்பதாம் வகுப்பு வரைக்கு. பத்தாம் வகுப்பு இன்னொரு சூழ்நிலையல போய் நா படிக்கும் போதுதா எனக்கு தெரிஞ்சுது அம்மா அப்பா இல்லாத குழைந்தைகளும் இருக்காங்க அம்மா இருந்து அப்பா இல்லாத குழந்தைகளும் இருக்காங்க அப்பா இருந்தும் அம்மா இல்லாத குழந்தைகளும் இருக்காங்கங்கறத அங்க போய்தா எனக்கு புரிஞ்சது. அது மாரி வாழ்க்கை நெறைய சூழ்நிலைய வந்து நமக்கு உணர்த்து இல்லைங்களா? ஹலோ
ஆ கேக்குதுங்களா அப்ப சரி சேரி சேரி கேக்குது கேக்குது கேக்குது ஆ ஆ இப்ப கேக்
ஆ ரொம்ப லைட்டா கேக்குதுங்க தோழரே நீங்க பேசுறது ஆ இப்ப கேக்குதுங்க தோழரே.
அதாவது நீங்க சொல்லிட்ருந்தீங்க ஆ அதுதா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டு இப்ப வந்து அ து நெறைய வளந்து வந்துடுச்சு ஸ்டார்ட்டிங்ல வந்து அது அது மேல வந்து பெருசா வந்து அது எஜுகேஷன் நல்லா இருக்காது அது. காஸ் கம்மியா இருக்கறதுனால டீச்சர்ஸே ஒழுங்கா சொல்லி தரமாட்டாங்கன்னு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு அஞ்சாறு வருஷமா வந்து நியூஸ்ல என்னா சொல்லிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்தா வந்து து ஆ அந்த பிரைவேட் ஸ்கூல விட கவுர்மெண்ட் ஸ் கூல்ல ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. இப்ப வந்து டென்த்தா இருக்கட்டு டுவெல்த்தா இருக்கட்டு போன வருஷோ இந்த வருஷோ ரிசல்ட் வந்தது கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கறவங்கதா நெ றைய மார் க் எடுத்ததா இருக்கட்டு இந்த ஆறுநூத்துக்கு ஆறு நூறா இருக்கட் டு நெறைய பேர் வந்து நல்லா படிக்கிறவங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்துதா வந்திருக்காங்க படிக்கிறவங்க அதா அதாவது நீங்க சொன்னது ரைட்டுதா. படிக்கிறவங்க எங்க இருந்தாலு நல்லாதா படிப்பாங்கன்ற மாரி நீங்க வந்து நெறைய தெரிஞ்சுக்கினீங்க அது என்னமோ உண்மதா சிங்கிள் பேரண்டோட சஃபரிங் என்ன து அப்டின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனாதா தெரியு காசு இல்லாதவங்க நெறைய பேர் சஃபர் பண்ணுவாங்க அவங்க வந்து நெறைய நெறைய மக்கள பா ப்போ நம்ம இதெல்லா வாழ்க்க இப்டிதா இருக்குமா இவங்க வாழ்க்க எப்டி இரு க்குமா அப்டின்னு சொல்ட்டு. இந்த மாரி நீங்க நீங்க சொன்னது ரைட்டுதா அந்த மாரி நம்ம நெறைய புரிஞ்சுக்கலா. தோழரே
ஆமா தோழரே ரொம்ப சரியா சொன்னீங்க அது மட் டு இல்லாம நமக்கு வந்துட்டு கல்விங்கறது வந்துட்டு அந்த எப்பிடி நமக்கு சொல்லித் தராங்க அப்படிங்கற அந்த டீச்சர்ஸ் பொருத்துதா இருக்கு இல்லைங்களா? க்காங்க டீச்சர்ஸ் வந்து அது ம ட்டும் இல்லாம நீங்க மெட்ரிகுலேஷன்ல கூட அந்த டீச்சர்ஸ் எல்லா கொஞ்சோ சிடுசிடுன்னு இருப்பாங்க ஆ னா அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத் தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு அப்பாற்பட்டது நெறைய உங்களுக்கு சொல்லித் தருவாங்க தோழரே.
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழரே. அவங்க வந்து சரிம்மா நெறைய பேர ஊக்கப்படுத்துவாங்க அது இல்லாம ப த்தாததுக்கு வந்து நல்லா சொல்லித் தருவாங்க நெறைய நெறைய டீச்சர்ஸ் ட்டு நெறைய டீச்சர்ஸு அந்த ரெண்டுல இதுலயு கவர்மெண்ட்டா இருக்கட்டு பிரைவேட்டா இருக்கட்டு அதுல இருக்கறவங்க நல்ல டீச்சர்சு நல்லா ஊக்கப்படுத்துவாங்க அது ஒரு அதாவது ஒரு மாணவன் வந்து நல்லா வந்துட்ருக்கான்னா அவன முடிஞ்ச அளவுக்கு ஊக்கப்படுத்தி இ இன்னு கொஞ்சோ அதிகமா எடுக்கலா நீ இன்னு கொஞ்சோ ட்ரை பண்லா அப்டி சொல்ட்டு ஊக்கோங் கொடுக்கறவங்களு இருக்காங்க சில பேர் வந்து சில டீச்சர்ஸ்லா வந்து எப்பவும் போல சிடுசிடுன்னு ஆ நீ அவ்ளோதா எவ்ளோ சொல்லி் குடுத்தாலு உனக்கு புரியாது அப்டின்றவங்களு இருப்பாங்க. சில பேர் வந்து அத சொல்லும் போது சொல்லுவாங்க ஆனா அவங்ககிட்ட தனியா பேசுனோனா அவங்க வந்து நல்லா பேசுவாங்க அவங்க கிட்ட வந்து
தோழர் நீங்க பேசுறது ரொம்ப மெதுவா கேக்குது தோழரே.
ஆ இப்ப கேக்குதா தோழரே?
ஹலோ
ஆ இப்ப கேக்குதுங்களா?
ஆ ஓகேங்க தோழரே இப்ப தெளிவா கேக்குது. சரிங்க தோழரே கொடுக்கப்பட்ட நேரமு முடிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேச லாங்க தோழரே செரிங்க நன்றிங்க தோழா நன்றி